ஹலோ
ஹலோ ம் வணக்கம்
ஆ வணக்கங் ஆ வணக்கம் தோழி எப்டி இருக்கீங்க
அ நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
அ நல்லா இருக்கே தோழி இப்ப வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு சந்தேகோ நீங்க அன்றாடம் வாழ்க்கைய எப்படி வந்து நீங்க மேற்கொள்றீங்க தோழி ஏனா இப்ப வந்து வெயில் காலத்துல என்னால எப்டி சொல்றது ஒரே சோம்பலா இருக்கு நீங்க எப்டி உங்கள எனர்ஜெட்டிக்கா வச்சுக்கிறீங்க டெய்லியு உங்களோட அன்றாட வேலைகல எப்டி நீங்க செய்றீங்க அத பத்தி கொஞ்சோ எனக்கு வெவரமா வந்து சொல்ல முடியுமா தோழி
அ கண்டிப்பா அ நீங்க சொன்னது சரிதா இப்ப வந்து காலைல நம்ம ஒரு ரொட்டீனுன்றது நம்ம கண்டிப் பா ஒரு எல்லார் லைஃப்லயுமே அத நம்ம வந்து செட் பண்ணிக்கணு ஒரு காலையில எழுன்ச்சி இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு ரொட்டீன் இருந்துட்டு அதுக்கப்பற நைட் தூங்க போற வரைக்கு இந்த மாறி பண்ணனு அப்டின்றத அப் ப்படி பாத்தீங்கனா வந்து என்னோட லைஃப்ல நா எப்படி வந்து நா செட் பண்ணிப்பனா காலைல அ இப்போ நறைய பேர் வந்துட்டு காலையில அஞ்சு மணிக்கு எந்திரிக்கிறது ரொம்ப நல்லது அப்படினு சொல்றாங்க ஏனா வேனாக்கு நறிய நேரம் கெடைக்கும் செலவிழ்றதுக்கு நறிய வேலைகள் நம்ம செய்யலா நீ யோசிச்சு வச்சது எல்லாமே ஒரு நாள்ல நம்ம செஞ்சு முடிச்சிட்லா அப்டினு சொல்லுவாங்க பட் இருந்தாலுமே எனக்கு வந்துட் ட்டு ஒரு ஆறு மணிக்கு நா அலாரம் வச்சு எந்திரிப்ப ஆறு மணிக்கு எந்திரச்சாவே எனக்கு ஓரளவுக்கு போதுமானதா இருக் கு ஒரு நாள்ல நம்ம வந்துட்டு பண்ண வேண்டிய வேலைகள் எல்லாமே முடிஞ்ச வரைக்கு கரெக்டா சிறப்பா செஞ்சு முடிச்சிருவே ஓ சோ ஆறு மணிக்கு எந்திரிச்சுட்டன்னா எந்திரிச்ச ஒடனே வந்து ஒரு அ டீ குடிக்கிறதுன்றது எனக்கு ஒரு பழக்கமா இருக்கு அதனால வந்துட்டு ஃபர்ஸ்ட் தண்ணி குடிச்சிருவ நல்லா ஃபுல்லா வயிறு முட்ட நல்லா தண்ணி குடிச்சதுக்கு அப்பறமா வந்துட்டு ஒரு டீ குடிக்கிறது ஒரு எப்பயுமே ரொம்ப நறியா டீ குடிக்கலனாலு ஒரு கால் டம்ளர் ஒரு டீ குடிச்சிருவ காலையில என்ச்சது அப்ப வந்துட்டு ஒரு நல்ல எனர்ஜீட்டிக்கா இருக்கு அது வந்து ப குடிச்சதுக்கு அப்புறமா எனக்கு ஓரளவுக்கு கொஞ்சோ நேரம் இருக் கு அந்த டைம்ல என்ன பண்ணுவனா ஒரு யோகா பண்றது ஒரு ஆ டுவெண்டி மினிட்ஸ் பண்ணுவே அதுக்கு அதுக்கு மேல வந்துட்டு எனக்கு நேரம் இருக் காது ஏனா சமைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு அதனால வந்துட்டு ஒரு யோகா பண்ணிடுவ அதுக்கப்புற அத பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்ணுவன்னா நம்ம என்னோட பைய ஸ்கூலுக்கு போறதுனால அவனுக்கு சமைக்க வேண்டியதா இருக்கு அதனால வந்துட்டு காலையில எந்திரிச்சதுமே வந்து அவரு எல்லாருக் கு எப்பயு காலை உணவு வந்துட்டு ரொம்ப கொஞ்ச லைட்டா தா எடுத்துப்போ ஒரு கஞ்சி குடிக் க்கிறது அந்த மாதிரி ஒரு ஓட்ஸ் கஞ்சியோ இல்லன்னா வந்து ஒரு கேள்வர க் கஞ்சியு அந்த மாதிரி வந்து ஒரு ஆளுக் கு ஒரு சத்துமாவு கஞ்சியோ இந்த மாரி ஆ ஆ ஆளாளுக்கு ஒரு கஞ்சியு வந்து இப்ப கருப் பொழுந்துன்றது வந்து ரொம்ப ஒடம்புக்கு நல்லது ஏனா ஒடம்புக்கு வந்துட்டு அந்த போன் ஆ இந்த கேல்சியம் சத்துக்காக அந்த கருப்புழுந்து எடுக்கறது வந்து ரொம்ப ஒடம்புக்கு நல்லது அப்டின்னு ஆ எல்லாருமே நறைய பேர் பரிந்துரைக்குறாங்க ஆ அதனால வந்துட்டு இந்த கருப்புழுந்து வந்துட்டு நல்லா வறுத்துட்டு அத கொஞ்ச நல்லா பொடி பண்ணி வெச்சுக்கணு நல்லா பொடி பண்ணி வெச்சுக்கிட்டீங்கன்னா அது வந்து ட்டு அத வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு தண்ணி ஊத்தி ஒரு பால் ஊத்தியோ அத வந்து கஞ்சியா குடிக் கும் போது ஒடம்புக்கு அவ்ளோ நல்ல ஒரு புத்துச்சி புத்துணர்ச்சி கடைக்குது சோ அத வந்துட்டு நாங்க எப்யு ரெகுலரா பண்றதுண்டு அது இல்லாம கருப்பு கவுனி அரிசி வந்துட்டு ரொம்ப ஒடம்புக்கு நல்லது அப்டின் சொல்றாங்க சோ அதையு வந்துட்டு நல்லா ஒரு வானிலையில வந்துட்டு நல்லா வறுத்துட்டு அதையு பொடி பண்ணி வெச்சுக்ணு அதையு வந்துட்டு கொஞ்ஜோண்டு ஆட் பண்ணிட்டா வந்துட்டு அந்த கஞ்சியிலேயே வந்துட்டு நம்ம வந்து ஒடம்புக்கு நமக்கு எப்டியோ ஒன்னு அவ் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் நம் சேத்து ட்டா கூட அது அவ்ளோ நமக்கு வந்து ஒடம்புல வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்து குடுக்கு அப்டின் சொல்றாங்க சோ அத வந்துட்டு நா ரெகுலரா வந்துட்டு காலையில காலை உணவுல வந்து நா எடுத்துட்டுருக்கே அத வந்துட்டு நம்ம ஒரு கஞ்சி குடிஞ்சா அதுக் அப்றமா வந்து பசங்க என் பைனுக்கு கொஞ்ஜோ அந்த ஒரு லன்ஞ்சு ரெடி பண்றது ஒரு ஆ வெரைட்டி ரைஸ் மாரியோ ஏதோ ஒண்ணு அந்த மாரி பண்ணிட்டா வந்து ஆ ம் அவனுக்கு வந்து ஒரு பாக்ஸ்ல போட்டு குடுக்குறதுக்கு லன்ச் பாக்ஸ்க்கு அவன ஒரு எட்டர மணிக்குல்லா ஸ்கூலுக்கு கிளம்பிடுவா அதுக்கப்பறோ என்னோட ரொட்டீன் என்னடான்னா அவன் கிளம்னதுக்கு அப்புறமே வந்துட்டு நான்னு வாக்கிங் கிளம்பிடுவே ஒ வாக்கிங் போல்லா அப்டின் சொல்ட்டு போயிட்டோன்னா நானு எ ஹஸ்பண்டு வாக்கிங் போய்ட்டு ஒரு கண்டிப்பா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்சாது நடந்துருவோ முடிஞ்ச வரைக்கு நடந்துட்டு நல்லா ஒர் அ வேர்த்து விர்விர்த்து அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் குளிச்ட்டு எங்களோட டேவே அப்பதா வந்து ஸ்டார்ட் ஆகு நல்லா ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு தா வந்துட்டு வீடெல்லா சுத்தம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து நமக்கு கிச்சன் வேலைகளே நறைய இருக்கு ஒரு பதினோரு மணி வரைக்கும் அதுவே சரியாருக்கும் அதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்றமா தா எனக்கு கொஞ்ஜோம் நேரம் வந்து என்னோட வேலைகள செய்யறதுக்கு கொஞ்ச நேரம் ஆ இருக்கு அந்த டைம்ல தா வந்துட்டு என்னோட ம் ஆ கொஞ்ஜோ வேலை எல்லா இருக்கு அந்த வேலைகள் கம்ப்யூட்டர் வேல அந்த மாதிரி எதா இருந்துச்சுன்னா அது ஒரு ஒன் ஹார்க் டூ அவர்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்பறமா முடிஞ்ச வரைக்கும் வந்து ஆ மத்தியானம் சாப்படறத வந்துட்டு எவ்ளோ சீக்கிரம் முடியுமோ அத நா செஞ்சுடுறது உண்டு ஒரு பன்னெண்டர மணிக்கி இல்லன்னா ஒரு மணிக்குள்ளயே சாப்ட்ருவோ சாப்ட்டதுக்கு அப்பறமா வந்துட்டு கொஞ்ச நேரம் வந்து ஒரு சின்னதா ஒரு குட்டி க்கம் சொல்வாங்களயா அந்த மாதிரி வந்து சாப்ட்ட ஒடனே எப்பயுமே தூங்கக்கூடாதுன் சொல்வாங்க ஏன்னா நறைய வெயிட் போடு அது இல்லாம ஜீரண கொர்ளாறு அந்த மாரி விஷ்யங்கள்லா வரு அதனால அத அவாய்ட் பண்றதுக்கு கொஞ்ச நேரோ கொஞ்ச நேரம் நட நடந்துர்லா எப்பேம்மே சாப்ட்ட ஒடனே ஒரு பன்னஞ்சு நிமிஷோ வந்துட்டு நம்ம ஆ டக்குன்னு ஒ க்காராம வந்துட்டு நடந்துகிட்டே இருந்தோனா நம்ம சாப்ட்டது வந்து சீக்கிரமா ஜீரணம்மாகு அப்டின் சொல்வாங்க சோ அத வந்துட்டு நா இப்பயு ரெகுலரா பண்றது உண்டு அத பண்ணிட்டு அதுக்கப்பறமா ஒரு ரெண்டு மணிக்கு மேல ஒரு ஹாஃப்அன்வர் சும்மா கொஞ்ச நேரோ வந்துட்டு படுத்து தூங்கி எழுந்துச்ச உடனே நல்லா ஃப்ரெஷ் ஆயிடு அதுக்கப்பறமா திருப்பியு ஒரு ஹாப்அன் அவர் நமக்கு வேற எதுவு வேலை இல்லைன்னா நா ஒரு ஹாப்அவர் வீட் லியே வந்துட்டு கொஞ்ச நேரோ நடைபயிற்சி பண்றதுண்டு அந்த மாரி பண்ணிட்டு அதுக்கப் பறம்மா ஈவினிங் வந்து என்னோட பைய வந்துருவா அதுக்கப்புரோ அவங்கூட வந்ட்டு ஒ க்கார வெச்சு நம்ம வந்து எதாவது பாடம் சொல்லி் குடுக்குறதோ அவனுக்கு வந்துட்டு என்ன பண்ணாங்க ஸ்கூல்ல அத பத்தி வந்துட்டு பேசிட்டு ஆ கொஞ்ச நேரோ வந்துட்டு அவங்க கூட நம்ம பேசும்போது அவங்க வந்துட்டு நம்ம ஒரு நாள் ஃபுல்ல ஸ்கூல்ல என்ன பண்ணாங்கன்றத வந்து நம்ம கூட ஷேர் பண்ணுவாங்க அத வந்து கேக்கறதுக்கு எனக்கு ரொம்ப புடிக்கும் ஏன்னா பசங்க கூட நம்ம வந்து ஃப்ரியா வந்துட்டு நம்ம பேசனாதா வந்துட்டு அவுங்களு வந்து நம்ம கூட வந்து எதா இருந்தாலு பயம் இல்லாம ஷேர் பண்ணணு அப்டின் நெனைப்பாங்க சோ அந்த விஷயம் வந்து டு நா வந்து வந்த உடனே நம்ம கேட்டோனா அவுங்களுக்கு வந்து கோவ வந்துரு இந்த மாதிரி என்ன நீ வந்தவொன்னே எல்லாமே சொல்லணுமா நானு அப்டின்ற மாதிரி சோ அந்த மாதிரி இல்லாம கொஞ்ச நேரம் விட்டு அதுக்கப்பறமா வந்துட்டு என்ன பண்ண அப்டின்னு கேக்கம்போது அவுங்க வந்துட்டு நம்ம கிட்ட எல்லாமே ஷேர் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்டியே போவோ அதுக்கப்புறமா எதாவது சொல்லிக் குடுக்கணு பாடம் சம்பந்தப்பட்டத இத சொல்லிக் கொடுக்கணுனா உக்காந்து சொல்லி் குடுக்குற்து அந்த மாதிரி எல்லா பண்ணிட்டு அதுக்கப்பறமா வந்துட்டு ஒரு ஆறு ஆற்ர மணிக்கு வந்துட்டு நான் ஆ டின்னர் சமைக்க போயிடுவ எல்லா சமைச்சிட்டு ஒரு ஏழு மணிக்கெல்லா வந்துட்டு முடிஞ்ச வரைக்கு ஏழு ஏள்ரைக்குள்ள வந்து ட்டு நாங்க டின்னர் ஆ சாப்ட்டு முடிச்சிருவோ சாப்ட்டு முடிச்சதுக்கு அப்பறமா வந்துட்டு நம்ம டி வி எதா பாக்குறதோ எல்லாரு சேந்து உக்காந்து பேசிட்டு ஒரு ரெண்டு மூணு மண்நேரோ அப்டி செலவில்றதூ இந்த மாரி பண்ணிட்டு ஒம்போதரமணி டு பத்து மணிக்குள்ள முடிஞ்ச வரைக்கு சீக்கிரோ தூங்கிட்றது நமக்கு காலைல எந்திரிக்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கு அப்டின்னு நெனைக்கிறதனால ஒம்போதர டூ பத்துக்குள்ள நம்ம வந்துட்டு நல்லா தூங்கிட்டோனா வந்து காலைல ஒரு ஆறு மணிக்கு எந்திரக்கும் போது நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு இதே வந்துட்டு நம்ம ஒரு டிவி பாத்துக்கிட்டு பதினோரு பன்னெண்டு மணிக்கு தூங்குணோனா காலைல எந்திரிக்கவே முடியாது எவ்ளோ ட்ரை பண்ணாலுமே நாங்க இருக்கிற ஊர் வந்து ரொம்ப கொஞ்ஜோ குளுமை அதிகமா இருக்கிற மாரி ஒரு ஊரு அதனால வந்துட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக் க்கு காலைல எந்திரிக்கிறதுக்கு சோ அதனால கொஞ்ச சீக்கிரமா தூங்கிட்டோனா காலைல கொஞ்ச சீக்கரமா முழிப்பு வந்துரு அதுக்கப்றோ வ அந்த நாள வந்து சிறப்பா வந்துட்டு நம் நநா அப்டி நெனைக்கிற நீங்க எப்டி செலவிடுவீங்க ஒரு நாள
கண்டிப்பா தோழி நீங்க உங்ககிட்ட பேசுனா நெறைய விஷயங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சுது ஏன்னா வந்துட்டு நேரத்துல தூங்கி நேரத்துல எந்திரிக்கிறது வாழ்க்கைல ஒரு நல்ல ஒரு விஷயம்னு சொல்லலா ஆனா நா வந்து எதுமே அதுவு அந்த மாதிரி பண்றது கிடையாது ஏ அப்டின்னா வந்துட்டு நமக் கு வந்து வேலை நிமித்தமா வந்து நெறைய ஒரு இது இருக்கு இதே வந்து எங்க வீட்ல வந்து பாத்தீங்க அப்டின்னா நா வந்து எங்கவே எங்களோட வீட்ல சில சமயம் இருப்ப சில சமயம் வந்துட்டு நாங்க கூட்டு குடும்பம் அப்டிங்கறனால எங்களோட மாமா மாமனார் கூட வந் து அத்த மாமா கூட வந்து இருக்கற்து சூழ்நெலையாகும் இங்க வந்து பாத்தீங்கன்னா என்னதா வந்துட்டு அவுங்களும் சீக்கிரம் சாப்டுவாங்க நாங்களு சீக்கிரம் சாப் நாங்க படுக்க சென்றாலும் ஆ என்னோட கணவர்கிட்ட இன்க்கி என்னென்ன நடந்துச்சு அப்டிங்கற நம்ம வாழ்க்கைய அடுத்து வாழ் கைய வந்து எப்டி நாங்க கொண்டு போறது அப்டிங்கறத பத்தி ஒரு நம்ம ஒரு கலந்துரையாடுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி வந்து நெறைய இல்ல எங்களுக் கள்ள சில சில பிரச்சனைகள் இருக்கு அந்த மாதிரி விஷயங்களையு வந்து கலந்துரையாடுவோம் அந்த மாதிரி வந்து பண்ணும் போது து எங்களுக்கு வந்து சில சமயங்கள் வந்து லேட்டா வந்து உலங்க போறது அந்த மாரி பழக்கம் வந்து இருக்கு அ சில சமயங்கள்ல வந்துட்டு இல்ல ம் வேற எதாவது வேல இருக்கு அப்டின்னா உணவுமே வந்துட்டு சரி எடுத்து வெ ச்சிருங்க நாங்க வந்து லேட்டா சாப்ட்டுக்கறோ அப்டிங்கிற மாதிரியும் இருக்கு இந்த மாதிரி உணவு பழக்கம் வந்துட்டு எங்களுக்கு கொஞ்ச இத தா இருக்கு ஏ அப்டின்னா நாங்க வந்து அடு த்து வந்து எங்க வாழ்க்கிய எப்படி கொண்டு போறது அடுத்து என்ன யோசிக்கணுமா வருவாய் வந்து நம்ம ட்ட இருக்கணும் வருமானத்துக்கு வேற எதாவ்து வழி இருக்கா நா அப்டி நெறைய விஷயம் வந்து பாக்கறனால இன்னும் எங்களுக்கு வந்து அதுக்கான அமைப்பு வந்து அமையல அப்ப வந்து ஒரு குடும்பம் வந்துட்டு குடும்பமா வந்து மாறும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு செரி நமக்கு இது இது கமிட்மென்ட்ருக்கு நாளைக்கு எத்தன மணிக்கு ஸ்கூலுக் போனோ இத்தன மணிக்கு வேலைக் போனோ அப்டிங்கிற மாரி இருக்கு இல்ல நம்ம வந்து நம்ப்ளோட இதுதா அப்டிங்கம்போது அங்க ஃப்ரீயா இருக்கற டைம வந்து நம்ம நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்வோனே சொல்லா நாங்க என்னதா வந்துட்டு ஒ நேரத் துல வந்துட்டு ஒரு இது யூனிஃபாமா ஃபாலோ பண்ணல ஏனோ தானோன் ட்ருருந்தாலுமே வந்ட்டு அந்த இரவு நேரங்கள் வந்து எங்களுக்கான அந்த நேரமா வந்து ஒதுக்கி போறதுனால அது கொஞ்சோ நல்லா இருக்குனே சொல்லாம் இது போக வந்துட்டு இது இல்லாம உங்களோட அம்மா வீட்டுக்கு போனாலும் செரி அங்கேயும் அப்படிதா அங்க வந்து பன்னெண்டு மணி ஒரு மணி வரிக்குமே வந்துட்டு என் கணவரும் என்னோட அம்மாவும் வந்துட்டு நீ என்ன அடுத்து அ வரக்கூடிய காலத்துல வந்து பண்ண போறீங்க அப்படிங்கறத வந்து ரெண்டு பேருமே வந்து பேசுவாங்க சோ நானும் நான் கூட என் கணவர் கிட்ட வந்து அப்படி பேசுனது கெடையாது ஆனா எங்க அம்மா வந்து அவ்வளோ இதா வந்து பேசுவாங்க அ வரக்கூடிய காலங்கள் நீங்க எப்டி ப்ளான் பண்ணிருக்கீங்க இந்த மாரி கொண்டு போலா எப்டி வாழ்க்கிய வந்து அமைக்க போறீங்க அப்படிங்கிற மாரி இந்த மாதிரி நம் பேசும்பொழுதுதா அவங்க வந்து வேலைய விட்டு லேட்டா வந்தாலுமே செரி வந்தா வந்து நம்ம இவுங்ககிட்ட இந்த இது டிஸ்கஸ் பண்ணிக்கிலா அப்போ வந்து நமக்கு தெரியும் எந்த மாதிரி இது ஆ வந்து எவ்வளோ இது பண்ணிருக் கோ அப்படிங்கறது அப்டின் சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாமில்லைங்ளா தோழி
கண்டிப்பா நீங்க சொல்றது ரொம்ப நூத்துக்குநூறு உண்மை உங்க அம்மா வந்து உங்களுக்கு ரொம்ப உறுதுணையா இருக்காங்க அப்படின் நெனைக்கிறே ஏனா உங்களால பேச முடியாத விஷயங்கள் கூட அவுங்க வந்துட்டு உங்க கணவர் கிட்ட பேசி அ அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்றது நீங்க சொல்லும் போது அவுங்களுக்கு ஒரு அ யோசனை வரும் செரி நம்ம ஆ அ மனைவி கூட வந்துட்டு ஒரு ஆ நேரம் செலவிட்ணும் இந்த மாரி விஷயங்கள் பேசணும் அப்படின்ற நெறைய விஷயங்கள் வந்துட்டு அவுங்க வந்து ம் ஆ உங்ககிட்ட பேசி கத்துக்றாங்க அப்படின் நெனைக்றே அது வந்து கேக்கற்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின் யோஸ்னயா இருக்கு அதுல வந்து கண்டிப்பா வந்துட்டு நல்லா பேசி எந்த விஷயமா இருந்தாலுமே வந்துட்டு நம்மோ உக்காந்து நம்ம ஒருத்தர் கூட நமக்கு பிடிச்சவங்கிட்ட பேசி நம்ம வந்து செரி பண்ணோன்னா வந்துட்டு நெறைய விஷயங்கள் நம்ம எல்லா சேந்தே சாதிக்கலா அப்படின் நெனைக்கிறன் ரெண்டு பேரு‌சேந்து சோ அந்த மாரி விஷயங்களுக்கு உங்களுக்கு ரொம்ப வாழ்த்துக்கள் அப் அப்படின் சொல்லிக்கிறே தோழி நா உங்க கூட பேஸ்னதுல ரொம்ப மகிழ்ச்சி இன்னொரு வாய்ப்பு கெடச்சா கண்டிப்பா பேஸ்லாம்
ஓகேங்க தோழி நன்றிங்க தோழி நன்றி